ஹலோ ஆ ஆ நல்லா கேக்குது தம்பி எப்டி இக்குற ஆ நல்லாக்கறேன்ப்பா என்ன பண்ணுக்குறாங்க பசங்க
ஆ எப்பா எல்லா ஸ்கூல் கெளம்பிட்டாங்க மார்னிங்கே ஏ ரெண்டு இல்ல இல்லக் கா நா இங்க கடைக்கு வந்ட்டே கடை வச்சுட்டு இருக்கேங்க பிசினஸ் கொஞ்சோ வெளியே தூரமா பண்ணிட்டு இருக்கே கடை துணி கடை அ போ இங்க இருக்கறது ஒரு நூத்தி முப்பது நூத்தி அம்பது கிலோமீட்டர் கா இங்க தங்கி நா நா வீக்லி வாரத்துல ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் தா வீட்டுக்கு போவே நானு
ஓஹோ எல்லா ஒய்ஃபே மெயின்டென் பண்ணிறாங்களா
ஆ எல்லா அவுங்களே பாத்துப்பாங்க வீட்ல ஒய்ஃபே பாத்துப்பாங்க எல்லாமே நம்ம வாரத்துல ஒரு நாள் பாத் வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு போய்ட்டு வருவோ போய் பாத்துட்டு வருவோ பசங்கள வீட்ல
சாப்பாடுல நீ என்னப்பா சமைச்சுக்கிறியா இல்ல ஏனா எப்டி வெளியே வாங்கிறியா
இல்லக்கா இங்க கடைல ரெண்டு பேர் மூணு பேர் தங்கியிருக்கோ கடைல
ஆ
இங்கே கடையிலே சமைச்சுப்போங்கா ஹோட்டலலா வாங்குனா கட்டுபடி ஆவாது நமக்கு
ஆமா ஆமா கரெக்ட்டு கரெக்ட்டு அதுவு ஒடம்பு ரீதியாவு பிரச்சன வரு
ஆமா கா ரொம்ப அதுவு ப்ராப்ளம் வரும் கண்டிப்பா ஏதாது பிரச் பிரச்சனை இருக்கூ ஓ ஓட்டல் சாப்பாடு செட் ஆவாது ஆகாது இங்க ரூமல்லா இருக் கு மேல ரூம் மாரி தங்கி இது பண்ணிருக்கோ
அ
தேவைனா போட்டு இது இங்கேயே சமைச்சுப்போங்க்கா வெளிய ஓட்டலலா கெடையாதுக்கா மேக்சிமம் இந்த சமையலா உங்கள்து ஆச்சாக்கா சமையல்தா ஆச்சுங்களா
த நீ அ சமைக்க சமைக்கிறது நீங்களே கூட சமைச்சுக்கங்க வெளிய எப் ப்ப நா ஒரு நாள் மட்டு கொஞ்சொ வெளியே வாங்கிக்கங்க சப்போஸ் சமைக்க முடியாத பட்சத்துல மத்தபடி எல்லா வீட்ல சமைச்சு சாப்பிடறதா பெட்ரு
அப்டிதாங்கா உ
பத்து நாளைக்கு ஒரு முற சொல்லுப்பா
ஆ ஆ வ உங்கள்தல்லா முடிஞ்சுதாக்கா சமையலல்லா
எல்லா வேல முடிஞ்சிச்சுப்பா காலையில டிஃபன் தோச
ஆ
தோச செஞ்சிட்டு சாம்பார் செஞ்சிட்டு சட்னி அரச்சே
ஆ ஆன்கா
வட ம வட மட்டு வெளியே வாங்க்கிணு உளுத்த வட மட்டு இங்கேயே போட்றாங்க வீட்டாண்டயே வீட்டு பக்கத்துலயே ஒரு ரெண்டு மூணு தள்ளி ஏ விக்கிறாங்க நல்லா தாருக்கு பெருஸ் ஸா நல்லா ஒரு அஞ்சு ரூபாய்கு பெருசாவே குடுப்பாங்க ஒரு ரெண்டு வட சின சாப்புட்டா ஒரு காலைல டிஃபன் வேல முடிஞ்சுது
ஓக்
மதியானத்துக்கு சாப்பாடு செஞ்சுட்டே சாதொ அவரக்கா பொரியலு நூக்கல் சாம்பார் செஞ்சு வச்ட்டே
ஆங்கா
சரி இதுக்கு மேல கொஞ்சோ ஒர்க்கு என்ன படிக்க எழுதுற ஒர்க்கு இப்ப எக்ஸாம் ஒண்ணு பாஸ் பண்டப்பா அத டெட் இது டீச்சர் ட்ரைனிங்கிது அது வந்துப் ஆ அது ஒரு எக்ஸாம் வந்து ஜுலை ஏழாந்தேதி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அதுல பாஸ் பண்ட்டா வேல செரி அதுக்கே எங்கயு வேலைக் போகாத லீவ் போட்டு ஆ பட்ச்சிட்ருக்கம்ப்பா அதுக்கே ஆ எம்மடே முட்ஞ்சிச்சி அது
எம் எம் எஃட்டா
ஆ எம் மடே முடிச்டே
ஓகே ஓகே என்ன எந்த கோ எந்த இது கா அதுல
இங்கிலீஷ்ப்பா இங்கிலீஷ் மே அப்டியே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிர்க் ஆ அதா எம் ஏவும் முடிச்சுட்டே டி டி எட்டும் வந் டி டி ஏடு பி ஏடு எம் ஏடு எம் ஏ எம் ஏடு எல்லாமே முடிச்சுட்டே இப்ப எம் ஃபில் பண்ணனு போதுன்ட்டாங்க எங்க வீட்ல இதுக் சும்மா எல்லா படிச்சு படிச்சு என்ன பண்ண போறே பஸ்ட்டு இதுக்கு இதுக்கே வேலை வாங்கிக்கலான்ற மாரி செரி பட்ச்சு இதுக்குனா ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஒரு வேலைய வாங்கலா வேல வேன்னா கேட் ச்சுனா மேற்கொண்டு படிக்கலா ஆனா படிக்கிது இப்ப எம் ஃபில்லா பண்ணோனா கிட்டத்தட்ட அஞ்சு வர்ஷோ நா மெனக்கெட்னு
அஞ்சு வர்ஷோ
அஞ்சு வர்ஷோ எம் ஃபில்க்கு அதாவது முனைவர் பகுதி அதாவது டாக்ட்ரு பட்டத்துக்கு அது அது வந்து அஞ்சு வர்ஷத்துக்கு அது படிச்சுட்டு கோல்டு மெடலிஸ்ட் வாங்குறவங்களுக்கு டாக்ட்ரு பட்டோ குடுக்குறாங்க அதுலே புக் கு புக் எழுதுறவுங்க லெக்சரரா போயிர்றாங்க சேரி இது கொஞ்சோ இது கொஞ்சோ ப்ராசஸ் அதிகோ அதாவது இது படிக்கிறதுக்கு நா போனுன்னா எனக்கு வந்து ஒரு சீனியர் ஸ்டாப் வேணு அவுங்க கைட் பண்ற டீச்சர் வேணு கிட்டத்தட்ட அவுங்கள ஃபேஸ் பண்ணிதா அஞ்சு வர்ஷோ அவுங்க கூடதா நா ஓட்ணு இதெல்லா கொஞ்சோ புடிக்கணு அப்ப ஃபேமிலிய வுட்டுட்டு என்னாலு‌ போ முடியாது இப்ப ஜென்ட்ஸூனா பரவால்ல வீட்ல லேடிஸ் பாத்துக்குறாங்களேன்னு கூட போய்ர்லா செரி நம்பதா எல்லாமே பாக்க இருக்குற பட்சத்துல எப்டி வுட்டுட்டு போறது செரி போது இதோட நிறுத்திக்கலாமானு யோசிச்சுனுக்குறே
ஓகே இப்ப ஒ ஒர்க் ஒர்க் எதா பண்ணிட்ருக்கீங்களாக்கா அவ்ளோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க எம் எட் ப எம் எட் முடுச் முட்ச்சிருக்கீங்க டிகிரி முட்ச்சிருக்கீங்க டீச்சர் ட்ரைனிங்கு இப்பதா ஒர்க்கு போயிட்டு இருக்கீங்ளா
ஆ ஒர்க் பண்ணிட்டுதா இருந்தே
ஆ இப்போ இப்ப கரண்ட்டா போயிட்ருக்கீங்களா இல்ல நின்ட்டீங்களாக்கா
கரண்ட்டா போலப்பா அதுதா இப்ப நாலு மாசமா நின்னுட்டுருக்கே இப்ப இது எக்ஸாம் பா ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கே நானு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் முடுஞ்சிச்சு வேல இது இது முடிஞ்சா வேல ஆமாப் பா ஆமா கவுர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு பதுலா இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் முட்ச்சுட்டோ அதுக்கு பாஸ் வந் ந்துருச்சு இதுக்குமா இதுக்கு மேல எலிஜிபில் டெஸ்ட்டுனு ஒண்ணு வெக்கிறாங்க மின்ன அப்டி கெடையாது பாஸ் பண்ணா அந்த மார்க் அடிப்படையில மா வேல குடுத்துருவாங்கோ இப்ப வந்து அப்டி கெடையாது அ மார்க் அடிப்படை கெடையாது இப்ப மார்க்கு வேணு இன்னோனு ஒண்ணு எல்ஜிபுல் டெஸ்ட்டுனு ஒண்ணு வெக்கிறாங்க அதுலயு ஃபில்ட்ரு பண்றாங்க ஆளு இப்போ நூறு பேரு பாஸ் பண்ணிக்கிறாங்கனா இன்னொரு டெஸ்ட் வச்சு அதுல ஒரு அம்பது பேர் ஃபில்ட்ரு பண்ட்டு அம்பது பேருக்கு மட்டு வேல அந்த மாதிரி
ஆ இப்போ இதுக்கு முன்ன அ எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா
ஆ நெறைய அட்டன் பண்ணிருக்குறனே அட்டன் பண்ணி பாஸ் பண்ணது தா அந்த இப்ப போயி இப் ஆ பாஸ் பண்ணிட் ட்டே இந்த பாஸ் பண்ணதுக்கு எலிஜிபுல் டெஸ்ட்டு வெக்கிறாங்க பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டு
ஆ ஆ ஓகே ஓகேக்கா வேக்கன்சி இப்ப எத்தன வேக்கன்சி இருக்குக்கா அதுக்கு
வேக்கன்சி கம்மியாதா பா இருக்குது இந்த டைம் இது இடைநிலை டீச்சர் வந்து அ கம்மியா ஜாஸ்தியா இருக்குது இப்ப பி ஏடு எம் ஏடு முடிச்சவங்கலா பட்டதாரி டீச்சருங்களுக்கு வந்து போஸ்டிங்கே இல்லன்றாங்க ஏனா போன் டைமு ஆமா டி ஆர் பி எழுதுனாங்க பாத்தீங்களா லாஸ்ட் டைம் எல்லாருக்குமே போஸ்ட்டிங் போட்டாங்க இப்ப அதுனால என்ன பண்றாங்க டீச்சருங்களுக்கு அந்த டி ஆர் பி மூலியமா போட்றது கட் ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்பத்தைக்கி நான்னு வந்து டீச்சர் ட்ரைனிங் முட் ச்சுக்கிறே பி எட் டு முட்ச்சுக்கிறே அதனால எனக்கு வந்து ரெண்டுமே எலிஜெபிள் இதுலனா போலா இதுலனா போலா அந்த மாரி ம் ம் நா அந்த மாரிதா போய்ட்ருக்கே சொல்லுப்பா
இவுங்கள வேனா ஆ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் குரூப் ஒன் அந்த மாரி எதாது ட்ரை பண்ணிருக்கீங்ளா இல்ல டீச்சர் ட்ரைனிங் மட்டுந்தா ஃபோக்கஸ் பண்ணிட்ருக்கீங்ளா
இல்ல குரூப் ஃபோர் கூடவ அட்டன் பண்ணெப்பா வி ஏ ஓ க்கு வி ஏ ஓ க்கு பாஸ் பண்ட்டே போஸ்டிங் கெடைக்கல அதுவு ஃபஸ்ட் டைம் மா ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணு போதே பாஸ் நானு அப்பயே பாஸ் பண்ட்டே பட் பட் போஸ்டிங் இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்லருந்துச்சு ஒன் ட்வெண்டி மார்க் அப் யாமா டூ அது ஒன் எயிட்டி மார்க்குக்கு அப்பவே ஒன் ட்வெண்டி வன்ச்சு நம்பளுக்கு முன்னாடில்லா மார்க் எடுக்கறாங்க இல்லங்களா ஒன் ஃபாட்டி யாருப்பா
எந்தளவுக்கு எக்ஸாம் எல்லா எக்ஸாம் அட்டன் பண்றோமோ அந்தளவுக்கு உங்களக்கு நல்லா பிராக்டிஸ் ஆகும்
ஆமா ஆமா கரெக்ட் தா இப்ப மின்ன பஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டே அட ஒன்னுமே தெரியாது எப்புறா நம் போய் அட்டன் பண்றது சப்போஸ் நம்பள்து அ மார்க் ரொம்ப கம்மியா வந்துச்சுன்னா என்ன பண்றதுன் மாரி யோசிச்சி ஆ இப்ப அப்படில்லா இல்ல கம்மியோ ஜாஸ்தியோ ம் அட்டன் பண்லா தைரியமா வந்தா வா வர்ட்டு வராட்டி போட்டுன்ற மாரி அட்டன் பண்ணா ஒரு ரெண்டு மொற பாஸ் ஆயிருச்சு என்ன ஒரு கவருத் த்தனா எழுதி பாஸ் பண்ணி ஆ வெயிட்டிங் லிஸ்ட் போயிடு அப்டி இல்லன்னா மறுபடியு ஒரு எலிஜிபில் டெஸ்ட் டு இந்த வருஷந்தா எல்ஜிபில் டெஸ்ட் கொண்டு வந்துறுக்கானுங்க போன வருஷல்லா அப்டி கெடையாது ஹையஸ்ட் மார்க் யாரு எடுத் எத்துக்கறாங்களே இப்ப நா வந்து நைன்டி எடுத்தா பாஸு
ஆ மார்க்கு மெரிட்ல பாத்து எது யார் ஜாஸ்தி மார்க் எட்த்துருக்காங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி குடுத்துர்றாங்க
போட்டா ஆமா இப்ப ஹண்ட்ரட்க்கு மேலருக்க உங்களுக்கு எல்லாருக்கு மார்க் போட்டு இப்ப நைன்டி நைனுனு வச்சுக்கோங்க நானு மார்க்கு
ஆ ஓகே
அந்த ஒரு மார்க்குல நா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இரு ப்பே ஹன்ரட் வர போட்றுவானுங்க போஸ்டிங் கரெக்டா அந்த நைன்டி நைன்ல வந்து நிறுத்துவானுங்க இதுதா நம்மளுக்கு வர்ற தலைவலி அ போட்றத ஒழுங்கா போட்டு வுட்ரணு அப்டி இல்லன வுட்ரனு யாருக்கு போடாதிங்க இது இப்டியு பண்ணிரானுங்க அப்டி பண்ட்டு லாஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணியு பிரயோஜன இல்லாத மாரி ஆயிருது
அப்டிதாங்க காம்பிடிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு இப்ப அந்த அந்த அளவு காம்புடிஷன் இருக்கு இதுக்கு முன்னையாவது நிறையா வந்து அமௌண்ட் அது இது எதிர்பாப்பாங்க ஆனா இப் இப்ப வந்து அந்த மாதிரி எல்லா கெடையாத மாதிரி இருக்குங்க நல்லா கொஞ்சொ ஜென்னியூனா போயிட்டு இருக்காங்க இப்ப இருக்க இந்த பீரியடு இது ஸ்டாஃப் செலக்ஷன் பண்றது எல்லாமே ஓரளவு ஜென்னியூனா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு
ஆமா ஆமா இப்ப ஓரளவு பரவால்லதா மின்னன்னா கூட இல்லப்பா மின்ன கூட இப்போ வந்து மினிஸ்டர் வச்சி நாங்க மூவ் பண்ணோ இல்ல அந்த மாரில்லா கூட கெடைக்கல பாஸ் பண்ணா அதுக்கு ஏத்த மாரி க அதுக்கேத்த மாரிதா உள்ள அந்த கவுன்சிலிங் மூலியமா தா வேல இப்ப வந்து நிம் பணம் கட்டிட்டுலாம் உள்ள போற மாரி எந்த வழியும் கிடையாது
ஆ ஓகே தனி கோச்சிங்கிளாஸ் எல்லாம் போனீங்கல்லாக்கா இல்ல நீங்களா வீட்லயே பிரிப்ரேஷன் பண்ணதுங்களா இதெல்லாமே
வீட்லே தான்ப்பா போன ஒரு மூணு மாசம் போன திருப்பத்தூருக்கு ஒன்னா எனக் கு மன்சுக்கு செட் ஆகல அவுங்க எடுக்கவே இல்ல கிளாஸே முக்காவாசி அவர் பேங்கிங்க்கு மட்டும் போக்கஸ் பண்ணாரு அவரு பேங்க் எக்ஸாம் மட்டும் நம்முளுகிட்ட நம்ம நல்லா பணம் வாங்கிட்டாங்க பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டாங்க போனா கிளாசும் எடுக்கல ஒண்ணும் எடுக்கல நீங்களே படிங்க நீங்களே படிங்கன்னு ஒரு மெட்டீரியல் மட்டும் கொடுத்துட்டு படிங்க படிங்கன்னு இருந்தாங்க சேரி இங்க இருந்தா வேலைக் லாம் நம் வீட்ல கூட பிப்பேர் பண்ணலான்னு உக்காந்த ஒரு புக் வாங்கிட்டு உக்காந்து படிச்சதுனாலதா பாஸ் பண்ண நானே அதே அது சப் சப்போஸ் நான் அங்க போயிருந்தா கூட எனக்கு பாஸ் பண்ணிருபேனானு தெர்ல
பரவாயில்லக்கா நீங்க வீட்லயே பிரிப்பரேஷன் பண்ணி அந்த அளவுக்கு இவ்ளோ இந்த அளவு பேயிருக்கீங்க எல்ல இதுலையுமே
சொல்லிடுறாங்களப்பா ஒன் டு டென்த் ஒன் டு டுவெல்த் புல் சிலபஸ் சொல்லிடுறாங்கள இதுதான் வரும்ன்றது
ஆமாம்மா
ஆனா அவுங்க சொல்ற சிலபஸ்ல இருக்கிற கொஸ்சின்ல்லா வர்றது கடையாது நம்ம இப்ப டீச்சர் ட்ரைனிங்க்கி சிலபஸ் என்னா சொல்றாங்கன்னா ஒன் டூ ஃபையே போதுமானதுனு சொல்றாங்க ஆனா ஒன் டு ஃபைவ்லப் போதுமானது கடையாது டென்த்து டுவல்த்துதா கேக்குறாங்க டி டி யேட்க்கு
ஆ டிட்டிஎடு
ஆ டி டி எட் டீச்சர் ட்ரைனிங்கே வந்து டென்த் டுவல்த் கேக்குறானுங்க இது பிஎடுக்கு செகண்ட் பேப்பர்லா வந்து டிகிரிய பேஸ் பண்ணிதா தராங்க இப்ப பி ஏ இங்கிலீஷ்ல்லாம் நா படிக்கிறனா அது அது பேஸ் பண்ணிதா கேக்குறானுங்க ஆனா கொஞ்ச டஃப்தாப்பா எல்லாமே டஃப்தா கொஞ் நல்லா மேக்ஸ் வரவங்களுக் க்கு நல்லா கைதேர படிச்சவுங்களுக்கு வேனா சீக்கிரம் நல்ல போஸ்டிங் போய்லாம் எங்க வீட்டாண்ட ஒரு சாரு அப்பவே என் பேச்சு அவரு அப்பவே ஃபஸ்ட் ட்டு ஃபஸ்ட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச ரெண்டே வருஷத்துல இது மாறி டெட்டு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க
ஆ
அப்பவே ஃபஸ்ட் டைமே பாஸ் பண்ட்டு இன்னிக்கி வந்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ் பிரியன்சு ஆயிடுச்சு அவர்க்கு எச்ச எச்சமே ஆயிட்டாரு அவுரு கேக என்ன பா பாக்கும் போதெல்லாம் கேக்குறாரு ஏம்மா நீயு நானு ஒன்னா தான் படிச்சோம் நான் பாரு இன்னும் போய் முடிச்சே முடிச்சிட்டேன் நீ இன்னும் படிச்சிட்டு இன்னும் டெஸ்ட்லயே இருக்கிறியேம்மா அவரே ஒ மெட்டீரியல் எட்னு வந்து குத்துட்டு போனாரு படிமான்ட்டு
ஆ
என்ன பண்றது நம்ப ஃபேமிலியா அப்டிப்பா நம்ம வேலைக்கு போனாதான்
நீங்க வந்து ஃபேமிலியும் பாத்துக்கணும் அங்கேயும் பாக்கணும்னா கொஞ்சோ அந்த அந்த
அது கொஞ்சோ கஷ்டம் தான் இப்ப ஃபேமிலி இல்ல அம்மாப்பா கல்யாணம் ஆகது நா அப்பா அம் ம்மாகூடயே இருந்துயிருந்தன்னா கண்டிப்பா நா இன்நேரத்துக்கு இன்னவேலைக்கி போய்ட்டு இருப்ப
நீங்க ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு இதையும் படிச்சுட்டு இதுவே பாஸ் பண்ணிட்டு இந்தளவு வந்துக்குது பெரிய விஷ்யம் நெஜமாவே அவன் அ அவுங்க வந்து வெறு ஸ்டடிஸ் மட்டுந்தான் அவுங்க ஃபோக்கஸ் பண்றாங்க நீங்க ஒரு பக்கம் ஃபேமிலி ஒரு பக்கம் வீட் ட்டுவேலைய இருந்து ஒரு பக்கம் எல்லாத்தையும் பாத்துட்டு அது மேல ஸ்டடிஸ்சும் கான்ஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சி இந்தளவுக்கு பாஸ் பண்ட்டு வந்திருக்கீங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் அவுங்களுக்கு தெரியா தெரியாது அவுங்க ஒண்ணுத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கனால அவுங்க டக்குனுக் கிளிக் ஆயி வராங்க நீங்க எல்லாத்துலு ஃபோகஸ் பண்ணல தா நெனைக்கிறீங்க
என்னா வேலக்கி போணு அட்தஸ்பைட் வ வ ஸ்கூல்ல இருக்க வேலயு முடிக்கிணு வீட்டு வேலயு டக்குன்னு அவுங்களுக்கு சமச்சு வச்சுடு வர்ணு நானு என்னோடைய என்னோடைய வேலய நா பாத்துக்குணு துணி துவைக்கணு குளிச்சுட்டு வர்ணு எல்லாமே செய்யுணு ப்ப ஒரு நாள் பத் பத்தல எனக்கு டொன்டிஃபோர் அர்ஸ்ல ஒரு அஞ்சு மண்நேர் நிம்மதியா தூங்குனா பெரிய விஷ்ய பன்னெண்டு மணிக்கு பத்து மறுபடியு அஞ்சு மணிக்குலா எழுந்துட்டு இருந்து கஷ்டமாக்குது நெஜமாதா இப்ப நா வீட்டுல இக்கறதுனால எனக்கு ஓரளவு பெ பெனிபிட் தா இப்ப இந்த ஒர்க்கெல்லா முடிச்சு ட்டு கொஞ்சநாள் படுத்து தூங்கற கொஞ்ச ரெஸ்ட்டு எடுத்துக்குற அதுஓகே தா வேலக் போ போதுலா அது கொஞ்ச கஷ்ட கஷ்டமா இருந்துச்சுப்பா
வேலக்கி போயிட்டு அங்க மார்னிங் ஒரு டைம்முக்குள்ள ஷெடியூல்க்குள்ள எல்லாமே இப்ப இங்க வீட்டுல வேல முடிஸ்ட்டு போனோ மறுபடி அங்கந்து முடிஸ்ட் டு வந்த அங்கந்து வந்தவுன்னே மறுபடியு அந்த வேல கண்டின்யூ பண்ணு அது ஒப்பா ரொம்ப ரிஸ்க்கு நாங்க இந்த வர்க்கு பாத்துட்டு இது பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு எங்களுக்கு
ம் செரிப்பா செரி ஆ நன்றி நன்றி ஆ நன்றி ப்பா நன்றிப்பா ம் ஆ தேங்க்ஸ்